ஆ கேக்குதுங்ளா
கேக்குதுங்க வணக்கோங்க எப்டி இன்ன பண்றீங்க
நானாங்க இப்பதாங்க நைட்டு சாப்ட்டுட்டு ஒக்காந்துட்ருக்கோங்க
ம் ம் ஃப்ரீ டைம்மா முடிஞ்சதா எல்லா வேலையு
இல்லங்க இதுக்கு மேல்தாங்க சாமான்லா சேந்துட்ருக்கு அத சிங்க்ல போட்டு வந்துருக்குறே
ஓகே நீங்க வந்து நைட்டு கிளீன் பண்ணிட்டு தா படுப்பீங்ளா சிங்க்கெல்லா
ஆமாங்க நைட்டு கிளீன் பண்ட்டா கால்ல எழுந்து சாப்பாடு செய்யறது கொஞ்ச ஈஸியா இருக்குங்க ஆமா காலைல எழுந்து கழுவி கழுவி செய்ய அப்டிதா இருந்தேங்க நா கூட போட்டு படுத்துருவே செய்ய மாரி இப்ப வீட்லதா இருக் க்க அதனால கொஞ்ச அ செஞ்சுட்டே படுத் துர்லா அப்டின்றதுக்காக நைட்ல கொஞ்ச கழுவிட்டோனா கொஞ்ச ஈஸியா இருக்குதுங்க
ஈஸியா இருக்கு ஆமா பாலிங் வேல வேல வேலதாங்க துணிய மடிக்கிறதுக்குள்ளயு உயிரு போயிடுதுங்க துணிய தொவச்சு காயப் போட்டு இன்னைக்கு மழ பேஞ்சது பாருங்க ஒரு
அப்பா போன் பண்ணிக்கிச்சி ஆ ஆ ஆ ஆ
ம் ம்
சேரிங்க சேரிங்க அப்பற என்ன சாப்ட்டீங்க
இன்னைக்கா இன்னைக்கு நா வந்து இன்னைக் கு ஒரு இதுங்க நலங்கு வெச்சாங்க
ம்
அப்ப அவ்ங்க வீட்ல இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷனுங்க கூப்ட்ருந்தாங்களா போயிட்டு நல்லா இட்லி இதெல்லா சாப்ட்டுட்டு நல்லா எனக்கு இன்னைக்கு வந்து டின்னரு வேல இல்லைங்க
ஆ ஆ எல்லா அங்கே சாப்டு வந்
ஆமா இல்லைங்க பட் லைட்டா பிரேக்ஃபாஸ்ட்டு தா இட்லி தோச இடியாப்ப மூணு தா
ஆ ஆ ஆ
அதுல ஒன்னு ஒன்னு அதுல ஒன்னு ஒன்னு
ம்
சாப்ட்டு முடிஞ்சிச்சு இன்னைக்கு ஃப்ரீயா இருக்குங்க
சூப்பருங்க சூப்பர் இப்ப கல்யாண முடியிற வரையு உங்களுக்கு டின்னர்லா அங்கயே முடி சாப்ட்டீங்க காலைல அங்கதா பரவால்லக்கா கல்யாண ஆற்றது சந்தோஷ் பர்றாரோ இல்லையா நீங்க ரொம்ப சந்தோஷ் பற்றீங்க
பின்ன என்னங்க எ என்னேரோ கிச்சன்லங்க
ஆ ம்
காலையில எந்திரிச்ச ஒன்னே பிரேக்ஃபாஸ்ட்டு பிரேக்பாஸ்ட்டு முடியிறதுக்குலையே லன்சு லன்சு முடியிறதுக்குள்ளயே டின்னரு அட போங்க க்க க்கு
க்க என்ன பண்றது போங்க ம் ம்
நீங்க ஸ்டிச் பண்வீங்களா
இல்லப்பா டைலரிங்ல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுதா அ அந்த கதைய ஒன்னு கேளுங்க ஸ்கூல்ல ஒர்க் பண்ணும் போது ஒரு டீச்சரோட அம்மா வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க ஒர் நால் நாள் கிளாஸ் போனே கட்டிங்ன கத்துக்கிட்டே எல்லாமே ஓரளவு மிஷின்ல ஒக்கார அளவுக்கு வந்துட்டங்க டைமிங் செட் ட்டால்லங்க ஆர்ற மணி ஆயிடு பசங்க பசிக்குது பசிக்குதுன்னுவாங்க ஏங்கூட டைலர் கிளாஸ்க் வந்துருவானுங்க அ வீட்டுக் வர்ரதுக் ஏழ் மணி ஆயிடு அதுக்கே எங் அ அதுக்கப் அப்புற ஹஸ்பண்ட் வந் திட்டினாரு நீ போயிட்டு வரதே ஆறு மணி ஆயிடு டியூஷன் முடிஸ்ட்டு வரதுக்கு அதுக்கு மேல நீ வந்து பண்றதுக்கு இது ஆவு அதனால கொஞ்ச கஷ்டந்தா அதனால கொஞ்ச பாருங்க அதனால போகாதிீங்கன்ட்டாங்க சேர் நானுங்கம்முன்னாய்ட்டங்க
கேட்டேன்னா கேளுங்க நால் பிளவுஸ் குடுத்தங்க நாலாயிர்ருபா
அய்யோ அப்பாடா
அதுல பணக்கார ஆயிர்லாமே அத கூட கத்துக்கலியேன்னு கஷ்டமாயிடு ச்சுங்க என்னங்க ப்ளௌசுக்கு வாங்கறாளுங்க அநியாயங்க சென்னைல அநியாயத்துக்கு வாழ்றாங்கப்பா ரொம்ப மோசங்க ரொம்ப மோசோ ம்
ம் ம் ம் என்ன பண்றது
இத இதை இதையு கத்துக்கலியேன்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு இதையாது கத்துட்ருந்தா எவ்ளவோ சம்மாலிச்சிருக் லா பாருங்க ஒரு பிளவுஸுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுங்க சாதா பிளவுஸ்க்கு
ஆ சாதா பிளவுஸ்க்கு அவ்ளோ வாங்குறாங்களா ஹலோ ஹலோ
அ
கேக்குதுங்ளா ஹலோ
ஹலோ
ஆ கேக்குது கேக்குது பேசுங்க
ஆ சாதா ப்ளௌசுக்கு வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுங்க
அ ஐயோப்பா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ன்னா எங்யோ போதுங்களே சர்தா
நெனச்சு பாருங்க அப்றோ ஆரி ப்ளௌஸ் எல்லா வந்து சும்மா கையில எது தொட்டாலு அஞ்சாயிரரூபா இது இது வெக்கணுமா இது ஃப்ளவர் வெக்கணுமா அது இதுக்கு எ என்னமோ ஜர்தோஷின்றாளுங்க பீட்ஸ் வெச்சா இந்த காஸ்டுங்க நாங்க அம் பதாய்ர்ருபா வரைக்கு தெக்குவோங்க பத்தாய்ர்ருபா சும்மாவே தெக்குவோங்க டென்ஷன் ஆய்ட்டேங்க நெஜமாவே
அப்பிடி என்ன பத்தாய்ர்ருபால ஒடம்பு மடிச்சு கே தெக்கிறாங்கன் புரில அது ஒரே மாரி தான அது ம்
ப்ளவுஸ் காரிங்க வாழ்வுங்க நா நெஜமா சொல்றே செரியான பிஸ் னஸ்ங்க மிஷின்ல ஒக்காந்தா ஒரு ப்ளவுஸ் தெச்சு போட்டா கைல அசால்ட்டா காசுங்க ஆயிர்ருபாங்க
சூப்பர்ங்க நா அதாங்க எனக்கு ஆச ஆரி ஒர்க் கத்துக்குனுன் ஆசங்க எனக்கு
ஆ ஆ எனக்கு ரொம்ப ஆசங்க ஏனா அது ஆரி ஒர்க்கு போட்றதுக்குள்ளயு
அ
என்ன காசுங்க ஒரு சின்ன ஒரு ஒரு ஒரு லேஸ் வைங்கன் சொன்னே
அ
லேஸ் வெச்சாலே ஃபைவ் ஹண்ட்ரட் ரூப் பீஸுங்க சும்மா லேஸ் மேல வெச்சாலே கைக்கு மட்டுமே கேட்ருந்தே
ஆ ஆ
அய்யோ அந்த மாரில்லாம் ம்ம்
ஆ
டெய்லருங்க கிட்ட இருக்குதுங்க அதுவு இப்ப இங் க வந்து அது வந்து ட்ரெடி ஒ ரொம்போ வந்து பேஷனா பண் றாங்க சென்னைல அந்த கட அந்த அந்த ஷாப்பு அந்த ஒரு அ அந்த ஆம்பியன்ஸு வந்து வெக்கறாங் பாருங்க அந் அதுக்கே காசு தூக்குதுங் ஒரு சின்ன ப்ளேஸ் வந்துட்டு அழகாங்க ஒக்கார்ர எடத்துல பின்னாடி வந்து தெக்கறது ஆரி ஒர்க்கு போட்றவ்ங்க ஒருத்தவ்ங்க இருக்காங்க
ஆ
என்னங்க அள்றாங்க காசு பாக்கணுமே ஆத்தாடி அப்டின்றதுக்குள்ளயே நாலு ப்ளவுஸ் தெக்கறாங்க
ஆமாங்க இப்போ ஒரு எடத்துல நா அம்மா வீட்டான்ட போயிருந்தங்க அங்க பரவால்லைங் க அங்க ஒரு எரநூத்தம்பர்ருபா முன்னூர்ருபா நார்மலா தா வாங்கறாங்க ஆனா கல்யாண பொண்ணுக்கோ ஆமாங்க நா நா என்னது கல்யாண பொண்ணுக்கு மட்டுந்தாங்க நாலாய்ரோ அஞ்சாய்ரோ வந்து க்ராண்டா செய்றாங்க அவுங்க சொல்ற மாரி ஆட்ரு பண்ணீர்ந்தாங்கன்னா மத்தபடி சாதா ப்ளவுஸ்ல்லா ஐநூறு ஆர்நூறு வாங்கறாங்க ஐநூறு கிட்ட வாங்கறாங்க அதுலா டிசைன் பொறுத்து சாதா இப்ப வீட்ல ஒக்காந்து தெக் கிறவங்களே வந்து நானூர்ருபா வாங்கறாங்க இங்கவே
ம் ம் ம்
சைட்லலா வந்து அ நாலாய்ரோ அஞ்சா பேங்ளூர்லா ஸ்டாட்டிங் ப்ரைசே வந்து ஆயர்த் ஐநூர்ருபா ஸ்டாட் டிங் வெறு நார்மல் மட்டு அதுக்கப்பறந்தா வந்து நீங்க நானு பேங்ளூர் ஸ்டிச்சிங்க்கு
ம் ம் ஆனா இருக்குங்க டிஃப்ரெண்டு அந்த பேங்ளூர் எப்பயு ஸ்டைலிஷ்ங்க கொஞ்சோ
ஸ்டைலிஷ் ஒரு பக்கோ இர்ந்தா கூட கட்டிங்லா பர்ஃபெக்ட்டு அ இந்த பேங்களூர் ஸ்டிச்சிங் வந்து டிஃப்ரண்ட் அது டிஃப்ரண்ட் தெரிஞ்சிடு கொஞ்ச கூட பிச்சு பிசுறு தட்டாது அ
ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஒர்க் பண்ணிருந்தே வாழ் கனா அதுங்க எனக்கு மன் மனசே இல்லங்க பேங்களூர் விட்டு வர்றதுக்கு மனஸ்சே இல்ல எனக்கு
மக்கள் கூட பரவால்லங்க அங்க பேங்களூர்ல தங்கமான மனுஷங்க நல்லா ஆமா நல்லா பழகுவாங்க உயிரே குடுப்பாங்க நல்ல மார்க் பாசமார்ப்பாங்க
ப்ரண்டா இருக்குங்க அழகார்க்கு கேக்க தமிழ் அவங்க பெங்களூர்காரங்க தமிழ் பேசி கேட்ருக்கீங்ளா நீங்க ஏ ரொம்பர்க்கு சொல்ற த மகோ வா மகோ ரொம்ப அழகா ருக் கோங்க அவங்க ஒரு அந்த ஸ்லாங்கே எனக்கு ரொம்ப பிடிக்கு அழகார்க்கு அந்த தமிழ் தமிழ் வந்து காதுல கேக்கவே எனக்கு ரொம்ப புடிக்கு நீ என்ன சொல்றது அப் க்குனு வாங்க அந்த அழுத்த திருத்தமார்க்கு சில தமிழ் வார்த்தைகள் ரொம்ப அழகார்க்கு
ஆமா எனக்கு பேங்களூர் மக்கள ரொம்ப புடிக்கு இங்க ஒருத்தர் அப்படி தாங்க பக்கத்து வீட்டுல ஒருத்தர் ன்னா பண்ணாங்க ஆ கடன் ரொம்ப அதிகமார்ந்துச்சு ன்டு இன்ன பண்டாங்க பெங்களூர் போயிட்டாங்க ஒரு வேலக்கி
ம் ம்
கிட்ட தட்ட மூணே வருஷத்துல நல்லா வேல செஞ்சு கடன்லா அடச்சிட்டாங்க நெஜமாவே பேங்களூர உட்டுட்டு என்னால வர முடியலன்னு அழ்ராங்க இத்தனக்கு சொந்த வீடு இருக்கு இங்கயே அங்க உட்டுட்டு
இல்லங்க பேங்களூர்ல எப்டி வேணா பொழச்சிக்கலாங்க நீங்க என்னனா சொல் சொல்லுங்க எதா ஒரு பிசினஸ் எதா ஒரு பிசினஸ் எப்டியோ வேல கெடச்சுடுங்க யா அத கொஞ்ச டேலண்ட் இருந்தாச்சுன்னு வச்சுக்கோங்க எங்கயோ கொண்டு போயிடு மனுஷன
இன்னொன்னு ஒண்ணுங்க எங்க அத்த பசங்க எங்க அத் அத்த வீட்டாரங்க வந்து ரொம்ப ஏழ்மங்க அவங்க சின்னத்த அவங்க வீட்லயே அவங்கத சின்னவங்க ரொம்ப ஏழ்ம அவங்க ஹஸ்பண்டு இல்ல அ அவங்க மூணு பசங்களு கூட்டிட்டு பெங்களூர்ல தனியா ஒரு ரூம் எடுத்துட்டு மூணு பேருமே வேலக்கி போனாங்க நாலு பேருமே வேலக்கி போனாங்க ஆ ஆமா அது வந்து என்ன வேலக் என்ன ரெண்டு பேரு வந்து ஒரு கம்பெனிக்கு அந்தப்பொ எங்கத்த பொண்ணு வந்து கார்பன்ஸ்க்கு போனாங்க கிட்டத்தட்ட நாலு பேர் நாப்பதாயிர்ருவா சம்பாதிஸ் டாக பத்தாயிர பத்தாயிர பத்தாயிர கூட
ஏங்க குடும்பொ ஒரு பெத்தவங்க சரிங்க அவங்க அம்மா வந்து ரொம்ப நல்லவங்ளா இருக்காங்க
ஆமா சேத்து நாலு பேர் சேந்தாங்க இன்னக்கி வீடு கட் னாங்க பொண்ணு கட்டி கொடுத்தாங்க நல்லார்க்காங்க நிஜமா தா ஒழச்சாங்க ஆனா அதுக்கேத்த மாரி உழச்ச உழச்சாங்க ஆனா எனக்கு தெரிஞ்ச அவங்க பெங்களூருக் ருன்ற ஒரு ஊர்ல கால் வச்சதுனால தா அவங்க மூணு பேர் நெலமையு
கண்டிப்பாங்க கண்டிப்பா நானே சொல்வங்க பெங்களூர் பெங்களூர்ல வந்து நம்ம ஊர் மக்கள் நெறைய பேர் ருக்காங்க நெறைய தமிழன்ஸ் இருக்காங்க நா போய் அங்க வந்து ஒரு கனடா பீப்பிள் வந்து ரொ நா பாத்ததே இல்லங்க ரொம்ப ரேர்
ஆஅ
ரொம்ப ரேர் இப்ப அந்த ஒர்க் பண்ற எடத்துல ம ட்டுதா நா பாக்க முடுஞ்சது நா ஸ்டே பண்ண ஏரியா ஃபுல்லா பேசறது இது எல்லா அந்த கடை வச்சிருக்கவுங்க கூட தமிழ் தா பேசுவாங்க ஆமா அ து ஏதோ வேற ஊர் மாரி நம்ளால அத ஃபீல் பண்ணவே முடியாது
முடியாது ஆம்மா சூப்பர்ங்க நெஜமாதாங்க நல்லா ஆ ஒரு வயசுல வந்து நல்லா வாழ்ந்தர்ணுங்க எதுனா ஒரு வாழ்க்க நல்லா வாழ்ந்தர்ணு கஷ்டப்படாதா எனக்தெ ரிஞ்ச எல்லாருமே சொன்னாங்க எவ்ளோ கஷ்டோ இந்தா கூட நா பேங்ளூர் போயிட்டா எனக்கு அது ஒரு இல்ல அதாது அந்த ஊர் அப்டிதா சொல்லுவாங்க நெஜமாவே பெங்களூர் நாட்கள வந்து என்னால மறக்கவே முடியாது
க்குன் தாங்க சொல்றாங்க வெயிலு நம்ம அப்ப இல்ல எப்பமே கொஞ்ச கூ ஆனா ப்பயு கொஞ்ச கூலா தா இருக்கு பட் வந்து இப்ப இப்ப எல்லா சொல்றாங்க இல்லங்க இப்பெல்லா வந்து செமயா வெயில் வெயில் வருது இது தமிழ்நாடு மாரிதா இருக்கு இப்பயு நம்ள்தெல்லா ரொம்ப கொஞ்ச கொளுத்து விட்ருலங்க அங்கல்லா கொஞ்ச கம்மி தா சொல்வாங்க எ ஃப்ரெண்ட்ஸ்லா அங்கே தாங்க இருக்காங்க
ஐயோ ஒசூர்ல எங்க நாத்தனார் வீடுக்குதுங்க பெங்களூர விட ஒசூர் ரொம்ப குளுருங்க அட அந்த வீட்டுக்குள் ள நொழையவே முடியாது ஜில் ஜில் ஜில் ஜில் ஜில்லுனுக்கு ஸ்லிப்பர் இல்ல நடக்க முடியாதுங்க
ஓ
அது பெங்களூர் ஒட்டி தா இருக்குது செம குளுருங்க அங்க கூட ப்பா பேங்களூரோட மோசண்ணுவாங்க ஒசூர் அ மழையா இருக்கு குளுரா இருக்கு ஆனா ஈவினிங்ல ரொம்ப குளுரு வந்து பேங்ளூர் தா
ம்
ஈவினிங்ல எப்டி இந்தாலு அப்டியே மாறிடு பாருங்க அந்த குளுராவவே அப்டியே மாறிடு
கால்ல நம்ம பேசுவோ நன்றி ம்